ஹலோ
ஆ
நா பேசுறது கேக்குதா
நா என்ன சொல்றே கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா நல்லாருக்கமா நீங்க நல்லாருக்கீங்ளா கொழந்தைங்களா நல்லாருக்காங்ளா ம் நல்லாருக்கோ அஸ்பண்ட்டு எப்டி இருக்காங்க ம் எல்லாரு நல்லாருக்காங்க
ஒடம்புக்கு தா முடில ஆ இப்பதா வந்தாங்க இப்பதா வராங்க இத்தன மணிக்கு தா வராங்க இனிமே நா அவுங்களுக்கு போய் நா சாப்பாடு செய்யனு
இப்பயா
ஆமா இனிமே போய் நா தோச ஊத்தனு அததா தோச ஊத்தனு அப்டில்லா இட்லி செய்னு இப்ப எதாச்சு நா செஞ்சு அவுங்களுக்கு சாப்பாடு குடுக்கனு நானு
செஞ்சு ஹாட்பாக்ல வக்க கூடாதா
இல்ல நா அது அப்டி செய்ய மாட்டே நா அவங்க சாப்டம்போதே சூடா ஊத்தி குடுப்பே தோச
ம்
ம் அப்ப அவுங்களுக்கு அது கொஞ்சோ சூடா சாப்டிங்னா சாப்டாங்கன்னா கொஞ்சொ ஓகேவா இருக்குல்ல
ஆமா ஆமா தோசயாருந்தா அப்டி செய்லா இட்லியாருந்தா கொஞ்ச கொஞ்சொ ஒரு ஒம்பது மணிய போல ஊத்தி வெக்லா
நா இட்லியு அப்டிதா அவுங்க வந்ததுக்கப்றந்தா ஊத்தி சூடாதா குடுப்பே தோசயாந்தாலு ஊத்தி சூடாதா குடுப்பே சப்பாத்தி போட்டாலு அவுங்க வந்ததுக்கப்றந்தா தே ச்சுனா போட்டு எடுத்து குடுப்பே தேச்சு கூட எடுத்து வெக்க மாட்டே அவுங்க வந்தோனதா போட்டு எதுமே சூடாதா அவுங்க சாதோ மதியான சாதமு செரி அவுங்க எங்கருக்காங்கன் கேட்டு அதுக்கப்றோ இப்ப வர்றாங்கபா சாப்ட வராங்கன்னா தா அதுக்கப்றோ சாதோ வெச்சு சோறுவே அடிக்கிற வெயில் என்ன வெயிலடிச்சாலு எங் வூட்ல சாப்பாடு சூடாருக்கு தண்ணி சூடாருக்கு
சுடு தண்ணியா
சுடுத்தண்ணி தா இருவத்தி நாலு மணி நேரமு சுடு தண்ணி தா
அப்டியா
எங்க அக்கா புள்ளைங்க வந்தாளுங்கல்லா சொல்லிட்டே வருவாளுங்க ஐயோ சித்தி வீட்டுக்கு போறோ அங்க போனாக்க தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கு குடிக்கே முடியாதேன் பாளுங்க
அப்டியா
அது இங்க இது அது என்னன்னா அந்த ப்ப நாங்க இருக்ற எடத்துல வந்து தண்ணி வந்து போர் தண்ணி தா
அப்டியா
ஆ தண்ணி வரும் பொழுதே தூசியு அதுமா வரு ஆ செப்டிடேங்ல்லாமே இங்க கிளீன் பண்றது இல்ல ஸோ அதனால தண்ணி வந்து நாங்க சூடு பண்ணிதா குடிக்கிறது
நல்லது தான் சுடு பண்ணி தண்ணி குடிக்கறது ரொம்ப நல்லது
ஆமா நல்லா கொதிக்க விட்டு சீரகம் போ ட்டுக்கிறது அப்டி இல்லனா சோம்பு தண்ணி, சீரக தண்ணி அப்றோ இந்த கேரளா எல்லா கெடைக்குன் மாமே ஒரு ஒரு இந்த மாரி ஒரு எதோ ஒண்ணு பூமை ஒரு பூன்னு வாங்கிந்து வெச்சிருக்காங்க அது சும்மா கொஞ்சோண்டு போட்டோம்னாக்க தண்ணி அப்டியே பிங்க் கலர்ல போயிடு அ ஆனா அது எனக்கு அந்த ஸ்மெல்லு புடிக்கல குடிக்கிறதுதா நா குடி ச்சாக்கு ஒடம்புக்கு அவ்ளோ நல்லதா
அப்டியா
ஏங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா விரும்பி குடிக்கிறாளுங்க அந்த தண்ணிய என்னனா ஜூஸ் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு குடிக்குதுங்க
அதா பிங்க் கலரா இருந்தொன்ன
ஆ ஆமா அது கலர் சேஞ்ச் ஆனதுல அதுங்களுக்கு ஜூஸ் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு குடிக்குதுங்க ஆனா எனக்கு வந்து அந்த ஸ்மெல்லே புடிக்கல கொஞ்சங் கூட
அப்படியா
ஆமா
ம் என்ன பூன்னு கேளுங்க
என் அதுவா அது சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே கெடைக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க நா வேணா அத உங்களுக்கு நா எடுத்து அனுப்பி விடுறேன். அது நீங்க கேரளாவுக்கு போனீங்கனாக்கா எந்த ஹோட்டல் போனாலுமே அந்த ஹோட்டர் தானா அங்க வந்து இப்ப நார்மல் தண்ணி நம்ம பாக்குறோல்ல ஆ இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி அந்த கலர் இருக்கில்லயா அந்த மாரி ஏரல் ரொம்ப ரேராங்க கெடைக்கிறது கேரளா சைடு்ல இந்த தண்ணிதா ம் போட்டு நல்லா ஆற வெச்சு இது சாப்டும்போது அந்த தண்ணிதான் வந்து வெப்பாங்ளா
துர்கா கேரளாலதா இருந்தா
ஓ அப்டியா
ஆ போன வருஷோ சம்மருக்கெல்லா நாங்க அங்கதா போயிருந்தோ
ம் ம் ம்
வெகேஷனுக்கு அங்கதான் போனோ கேரளா ஃபுல்லா சுத்திட்டுதா வந்தோ
கேரளா வந்து நீங்க சாப்ட்டு இருக்கீங்ளா நீங்க அந்த தண்ணி இவங்க வீட்டுக்காரர் அதான்
இல்லயே இல்லயே நாங்க அப்டி சாப்பிட்டது இல்லயே நாங்க சா இல்லயே நா அந்த மாரி சாப்பிடல நார்மல் வாட்டர்தான் வீட்ல இருக்க நார்மல் வாட்டரே நல்லா பியூரிஃபைடு வாட்டரா வரு அங்க நம்ம இங்க குடிக்கற மினரல் வாட்டர் அத விட சூப்பரான தண்ணியா அங்க வரு
அதத்தா இவுங்க சொன்னாங்க வந்து ஃபுல்லா இந்த ஹோட்டல்ல பாத்தாலு இந்த தண்ணிதா இருக்கு அப்டின்னு நானுமே நெறைய இன்ஸ்டாலா கூட நா பாத்திருக்கேன் அந்த தண்ணி அந்த தண்ணி வந்து நா போட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புறேன் அந்த இத
அப்டியா
கேக்குறேன் உங்கள்ட்ட அதா இவங்க அததா சொன்னாங்க இங்க நம்ம இதுலதா வாங்கிட்டு வந்தாங்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க.
ஆ இங்க நாட்டு மருந்து கடைல எல்லா இருக்கா ஆனா பேர் மட்டு சொல்லுங்க என்னன்னு பாக்கலா நா இங்க ஆர் ஓ வெச்சிருக்கேன் இங்க ஆர் ஓ வாட்டர்தான் இங்க மோ ட்டர் தண்ணி வந்து உப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நா ஆர் ஓ பிக்ஸ்
அதேதா உப்பு தண்ணிதா இங்க அது நானு ஆர் ஓ வெக்கிறன் சொன்னே இவுங்கதா வேண்டாந் தண்ணில ஒன்னுமே சத்தே இருக்காதுங்கறாங்க. அதுக்கு சூடு பண்ணி நீங்க சூடு பண்ணிட்டு குடிப்போ அப்டிங்கறாங்க பாத்தீங்கனா ம் சூடு பண்ணா அவ்ளோ உப்பு மேல அப்டே படலமாருக்கு தண்ணி மேல. நல்லா சூடு பண்ணிட்டு தண்ணிய எறக்கிடிங்கன் வெச்சுக்குங்ளே உப்பு அப்டியே மேல படிச்சு போயிருக்கு தண்ணிக்கு மேல நிக்கு. அத ஒவ்ரு அத ஒரு சின்ன டம்லர்ல மொன்டு அந்த உப்பல்லா எடுத் துட்டு திரும்ப தண்ணி ஃபுல்லா நம்ப குடிச்சிட்டு அடில பாத்தம்னா அவ்ளோது அவ்ளோ உப்பு இருக்கு ம். அதுவே நம்ம கிட்னி எல்லா பாதிச்சிரு சீக்கிரமா கிட்னி எல்லா பாதிச்சிரு. இப்ப நமக்கே அந்தமாரி பிரச்சனனா பிள்ளைங்ளுக்கு யோசிச்சு பாக்குணுல்ல பிள்ளைங்களோட லைஃப யோசிச்சு பாக்கணும்ல்ல. நா சொல்றது கேக்குதுதான உங்குளுக்கு? அதனால என்னென்னா நீங்க வந்துட்டு எப்போதுமே தண்ணி சாப்டும் பொழுது சூடு பண்ணியே சாப்புடுங்க எதையுமே நீங்க வந்து சூடு பண்ணாம தண்ணிய சாப்படாதீங்க. ஆனா நீங்க பேசுறது ஒ என்ன இவுனுக் என்ன பண் றீங்கன் தெர்லியே. இப்ப செவன் வந்துட்டு முருகா கேக்குதா நா பேசுறது உங்களுக்கு?